ஹலோ
கேக்குதா கொஞ்சகதா கேக்குது உங்க வாய்ஸ் சார் கர கரன்னு கேக்குது
கர கரன் கேக்குதா
ஆஹ்
இப்ப கரெட்டா கேக்குதா மேம்
ஹலோ ஹலோ ஆஹ் கேக்குது சொல்லுங்க ஆஹ் சொல்லுங்க ஆஹ் இப்ப கேக்குது
சொல்லுங்க மேம்
அதுதா அவங்க நார்மல் ஹியூமன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சில ப்ராசஸ் எல்லா இருக்கு லைக் அவங்களுக்கு அவங்க பக் தீயா வந்து நெறையா செய்யிற விஷயம்ல்லா இருக்கு அத அந்த டைம்தா வந்து அவுங்க யூஸ் பண்ணுவாங்க
ஓகே மேம்
இப்போ மாஸ்க் -ச அவங்கல்லா பாத்தீங்கன் ஆஹ் அவங்க வந் வந்து யூஸ்வலி ட்ரெயின் எல்லா யூஸ் பண்ணக்கூடாது ட்ரெயின் பஸ்சு அது எதுவுமே யூஸ் பண்ண இருக்காங்க அவங்க எப்பவுமே என்னன்
எங்க போனாலு நடந்தே போவாங்களா
ஆஹ் இப்ப வேற ஊருக்கு போனா கூட நடந்தே போவாங்க
எப்டி நம்ம அவளோ தூர நடக்க முடியு
இல்ல நடப்பாங்க நானே வந்து பாத்திருக்கே லைக் இங்க இருந்து ராஜஸ்தா டெல்லி அங்க வெறிக்கும்லா அவங்க நடந்து போயிருக்காங்க
ஓ
அது எப்படின்னா இப்ப இங்க இன்னைக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு டென் கிலோமீட் டர்ஸ் நடந்து அந்த டென் கிலோமீட்டர்ஸ்க்கு அப்றோ ஒரு ந ரெஸ்ட் எடுக்கிற எட பாப்பாங்க அந்த ஜெயின் கோவில் மாரி ஒரு கோவில் பாத்து அங்க வந்து நைட்டு தங் க்குவாங்க நைட் அவங்க வந்து நடக்க மாட்டாங்க திருப்பி நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கனா திருப்பி அவங்க வந்து டென் பிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் எவ்ளோ நடக்க முடியுதோ அவ்ளோ நடந்து திருப்பி அடுத்த ஸ்டாப்ல வெயிட் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது நடுல போம்போது இந்த ரோட்ல இந்த பூச்சி எறும்பு இந்த நறைய சின்ன சின்ன பூச்சி ரோட்லல்லா போயிட்டு இருக்குல்ல
ஆமா அப்டே தள்ளிவுட் டே போயிட்டு இருப்பாங்க
அவங்க அவங்க நடக்கம்போது என்ன பண்ணுவாங்கனா அப்டியே அத தட்டிவுட்டு போம்போது அந்தப் பூச்சுக்கு ஒண்ணுமே ஆவாது நம்ம கால் பட்டு அது செத்தும் போகாது
ஓகே மேம்
இந்த மாங்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் யூஸ் பண்றாங்க நம்மனால எப்பவுமே அந்த மாரி பண்ண முடியாது லைக் நம்ம நார்மல் பீப்பிளா வாழ்ந்து இப்டி நம்மனால எப்பவுமே பண்ண முடியாதனாலதா அவங்க வந் து நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் ஒரு பிராசஸ் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ்சு டூ ஹார்ஸ்சு ஒரு இது ஒரு பிராஸஸ் எல்லா பண்ண போது எப்டினா அவங்க அந்த பர்டிகுலர் டைம்முக்காக ஒரு மாங்க் மாரி நாங்க ஒரு மாங்க் மாரி வாழ் றோனு சொல்லிட்டு அத யூஸ் பண்ணுவாங்க கோவில்குள்ள ஆர் ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல அவங்க இருக்கும் போது அத யூஸ் பண்ணுவாங்க
ஓகே ஓகே மேம்
அதனாலதா அதுவு இல்லாம ஜெயின் மாங்ஸ் வந்து எலக் ட்ரிசிட்டி ஃபோன்ஸ்சு, ஃபேனு, பெட்டு அதெல்லா எதுமே யூஸ் பண்ண முடியாது
ஓ கீழதா தூங்குவாங்களா
ஆமா மாங்ஸ்
ரொம்ப கிளீனா இருப்பாங்களா அவங்க
சாமியார் அவங்கலா எப்படினா அவங்களுக்குன்னு ஒரு தனியா வந்து இந்த பாத்தீங்னா இந்த நம்மளுக்கு கொசு வரும்போது ஒரு பெரிய நெட்டு பெட்டுக்கு நம்ம போடு வோல ஆ அது அந்த மாரி ஒரு நெட்டுல அது ஒரு டைப் ஆப் ஏதோ இந்த காட்டன் பாலிஸ்டர் அதெல்லா வரும்ல்ல இதில எதோ ஒரு பர்ஃப்பெக்ட்டானா ஒரு மெட்டீரியல் எடு ப்பாங்க அது என்னன்னு எனக்கு கரெக்டா தெரில அதுல மட்டு வச்சிபாங்க அதுவு கீழ வச்சுதா அவங்க பெட்டு பிளாங் கேட்டாதான்ன யூஸ் பண்ண கூடாது
ஓகே மேம் பரவாயில்லையா உங்களுக்கு ஜெயினிசம் பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு ஓகே
ஆமா எனக்கு ஆக்சுவலி நறையவே தெரியும் நான் நிறைய படிக்கறனால தெரியும்
ஓ ஓகே ஓ
இப்ப என்னன்னா அவுங்க வந்து பே எலக் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ரிலேடட் சுத்தமா ஒன் ண்ணுமே யூஸ் பண்ண கூடாது அவுங்க நான்வெஜ் சுத்தமா சாப்பிட கூடாது
ஓஹோ அப்ப வெஜ் மட்டு தான் சாப்புணும்மா
ஒன்லி வெஜ் அது வெஜ் சொல்லியும் அவுங்க எப்பிடில்லா லைக் க்க அண்டர் கிரவுண்ட்ல வளர திங்ஸ்ல்லாம் சாப்பிடக்கூடாது லைக் ஆனியன் பொட்டே தோ கேரட்
லைக்லி லைக்லி இந்த ப்ராமின்ஸ் மாறி கரெக்டா
ல்லியே பிராமின்ஸ் கூட பொட்டே டோ சாப்பிடுவாங்க
ம்
நறைய பிராமின்ஸ் அது கூட சாப்பிடுவாங்க பட் ஜெயின்ஸ் அது கூட சாப்பிட கூடாது
ஓகே ஓகே தா
அப்பிடி அவுங்க லைக் அவுங்களுக்கு சாப்படுறதுக்கு நறையவே இருக்கு அவுங்க வந்து சாயந்திரம் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அப்பறம் சாப்ட மாட்டாங்க லைக் சிக்ஸ் தேர்ட்டி செவன் பிஃபோர் சன்செட் ட்டு ச பிஃபோர் சன் ட்டு அவுங்க சாப்ட்டு முடிச்சுடுவங்க அதுக்கப்பறம் அவுங்க சாப்பட கூடாது
ஓகே மேம்
லைக் ஒன்லி ஒன்லி தண்ணி தான் குடிக்கணும் அப்பிடி
ஓ அவ்ளோ இதுஇருக்கு ஆ
படிக்கறதுக்குன்னே நறையா இருக்கு
ஓகே அவுங்க ஆக்சுவலா என்ன ஒருத்தர் தான் கும்பிடுவாங்களா
இல்ல நீங்க இந்த புக் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல நம் சின்ன வயசுல இந்த சிக்ஸ்து செவன்த் புக்ல மகாவீரான்னு ஒண்ணு சொல்லுவாங்க
ஆஹ் ஆமா ஆமா ஆமா மேம்
அவங்கதான் கும்பிடுவாங்க
ஓ ஓகே ஓகே மேம்
பாத்தீங்கன்னா அதுக்குள்ளயுமே ச்சு இப்ப எப்படின்னா இருவத்தி நாலு சாமி இருப்பாங்க அவங்களுக்கு
ஆஹ்
அதுல ஒரு தருதான் மகாவீரா அப்டி
ஓகே மேம்
இப்ப எப்பட் எப்டி நாடு இந்த சிவபராணத்துல எல்லா சொல்லிருப்பாங்கல்ல சத்யுகம் கல்யுகம் அப்படி மூணு யுகம் ஆஹ் அப்படி மூணு யுகம் இருக்கும்ல அப்படியே ஜெய்னிஷம்லயும் எப்படின்னா ஃபஸ்ட் யுகம்ஸ் ஆகும்போது இருவத்தி நாலு சாமி இருப்பாங்க அந்த முடியும் போது அதுவரையு அந்த இருவத் இருவத்தி நாலு சாமி இருப்பாங்க அந்த யுகம் வந் திருப்பி பாத் சுத்தி யுகம் ஸ்டார்ட் ஆகும்ல
ஆமா ஆமா மேம்
அதுக்கு அந்த டைம் வந்து திருப் ப்பி வேற இருவத்தி நாலு சாமி வருவாங்க அதுக்கப்புறோ அந்த யுகம் முடி இருக்கிறதுக்குள்ள அந்த இருபத்தி நாலு சாமி வந்து அப்புறோ அந்த யுகம் முடிஞ் முடிஞ்சதுக்கு அப்புறோ திருப்பி அதே ப்ராசஸ் ரிபீட் ஆயிட்டு இருக்கும் எப்படி அந்த யுகம் ச்சு மூணு யுகம் முடியறதுக்குள்ள இருபத்தி நாலு இருபத்தி நாலு சாமி சேஞ்ச் ஆயிட்டுருப்பாங்க
ஓகே மேம்
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இது கல்யுகம் போயிட்டுருக்கா இப்ப இதுல மகா அந்த இருபத்தி நாலு சாமில மகாவீரரொருத்தரு இப்ப இந்த கல்யுகம் முடிஞ்சு திருப்பி வேற ஒண்ணு ஸ்டார்ட் ஆகும்போது வேறசாமி வருவாங்க அப்ப மகாவீரன் இருக்க மாட்டாங்க அப்பிடி
எல்லாமே வந்து இது செட்டாக் த்ரீ இயர்ஸ் தா இருப்பாங்க கரெக்டா
ஆமா ஒரு
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஓகே ஓகேங்க
இந்த விஷ் விஷயத்துல டீப்பா போனா ரொம்பவே இருக்கு இதுலல்லா
செரி மேம் நா உங்களுக்கு சொல்றே
கட்டபொம்மன் பத் த்தி நானு கொஞ்சோ கொஞ்சோ லைட்டா படிச்சிருக்கே சோசியல் எனக்
பெத்தையம்மன்
யாரு
பெத்தையம்மன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அங்க ஊட்டில வெளியவு பண்ணுவாங்கல்ல
இல்ல தெரியாது தெரியாது
ஆஹ் சொல்றே நாங்க அதே
சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு
உம் எப்டின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத் துல ஒரு ஏழுத் அ பாட்டிக வாழ்ந்தாங்க ஓகேவா ஊட்டில அதாவது ஊட்டி வந்து ஒரு ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ட்டா இருந்தப்போ
ஆ புரிஞ்சு புரிஞ்சு
ஆ அப்ப வந்து வாழ்ந்தாங்க வாழ்ந்து அவுங்க அந்த இது க்காகவே வந்து உண்மையா இருந்து அவுங்க நாட்ட காப் பத்தி வச்சிருந்தாங்க அந்த ஊர் தீங்கட ஒரு ஹில் ஸ்டேஷன்
ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ
இது பண்ணனால அவுங்கள வந்து அங்கேயே சாமியா வழிபடறாங்க அந்த ஊர்ல
ஓ அப்பிடியா புரிஞ்சுச்சு புரிஞ்சுச்சு
அவுங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த உருவமுமே கெடையாது எந்த ஸ்டாச்சுவோ எதுமே கெடையாது சும்மா செவுத்துல ஜஸ்ட்ல ஒரு செவுத்துல ஒரு மாலை போட்டு கும்பிடுவாங்க அது இல்லாம அவுங்குளுக்கு அந்த காணிக்கைனு சொல்லுவாங்கல அந்த காணிக்கை பாத்தீங்கன்னா அந்த காணிக்கை காணிக்கை போடுவோல சாமிக்கு காசு போடுவோல்ல அது வந்து வெறு காயின்ஸா மட்டுந் தான் போடணு
ஏ இந்த நோட் டு அதெல்லா
ஆ அந்த மாரில்லாம் போடக் கூடாது ஏனா அவுங்களோட ரூல்ஸ்ஸே அப் அப்பிடி தா காயின்ஸு அப்றோ ஏதோ நவ தானியங்கள் அந்த மாரி ஏதோ குடுக்கலா ஆ ஏனா அவுங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த கல்ச்சர ஃபாலோ பண்ணிட்டு வரனால அவுங்க வெறும் காயின்ஸ் மட்டுந் தா வாங்குவாங்க நோட்ஸ் குடுத்த வாங்க மாட்டாங்க நீங்க போய் பைவ்ஹண்ரட் நோட்டே குடுத் தாலு வாங்க மாட்டாங்க
அப்படியா நா இதுவரைக்கும் இந்த கேள்விப்பட்டதே இல்ல அ
போயிருந்தோ ஒரு பங்க்ஷனுக்கு அங்க போய் ஒரு டூ ஹண்ட்ரட் போட்டோ ஆன அவுங்க வாங்குல சேஞ்சு மட்டுந்தா வாங்குவாங்க நீங்க சேஞ்சா எவ்வளவு வேணாலு குடுங்க நாங் க வாங்கிக்கிறோ ஆனா நோட்டு வாங்க மாட்டோ அது இல்லாம அங்க அங்க அ ச்சு பூஜை பண்ணுவாங்கல்ல அந்த பூஜை பண்றவங்க எல்லாருமே அமைதியா இருப்பாங்க அமைதியா உக்கான்ட் இருப்பாங்க யாருமே இந்த ஆரா த்தி எடுக்கிறதோ இந்த தீப்பந்த காட்டறதோ எதுமே பண்ண மாட்டாங்க போய் டான்ஸ் ஆடுவா டான்ஸ் சாப்டுவாங்க சாமி கும்புடுவாங்க சேஞ்ச் போடுவாங்க வந்துருவாங்க அந்த மாரி
புரிய் சு ஒரே நிம்ஷம் எங்க அம்மா கூப்பிடுறாங்க நா பேச ச்சிட்டு வந்துரட்டுமா
ஆஹ் சரி ஓகே மேம் பேசிட்டு கூப்டுங்க
ஆஹ் சரி ஓகே